ஹ ஹலோ மேம் கேக்குதுங்களா ஃப்ரீயா
ஆ கேக்குது ஆ கேக்குது தோழரே
ஆ வந்து நன்றி ந நல்லா கேக்குதுங்க
ம் சரிங்க தோழரே ஏதாவது ஒரு கோ மின் தொடர்பு காரணமா கோளாரு இருந்தா கூட நீங்க பேசிட்டே இருங்க தோழரே
ம் செரி ஓகே மேடோ
சரிங்க நீங்க நல்லா இருக் கீங்களா ஆ நா நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
சாப்பாடு முடிஞ்சது நானு சாப்பாட முடிச்ட்டே
ஆ
நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே நானு சாப்ட்டாச்சு
ம் ம் சேரிங்கம்மா சொல்லுங்க பேசலா
ம் சேரி அதாவது இன்னக்கி இன்னக்கி வந்து ஒரு வேகமான காலத்துல ஓடிக்கிட்டு இருக்கோ வந்து
ம் ம்
ஆ இ இந்த மாரி சூழ்நிலைல போறப்ப நம்ம என்ன பண்றோன்னா வேகத்தின் காரணமா பாத்தீங்கன்னா நெறைய விபத் துக்கல்லா ஏற்படுது
கண்டிப்பா
ஆ அது சம்மந்தமா இன்னக்கி நம்ம பேசுவோ வந்து இப்ப நாம ஒரு இடத் துக்கு போறோன்னு க வச்சுக்கோங்களே நம்மளுடைய வாகனங்கள வந்து எப்பொழுதுமே தயார் நிலையில வச்சிருக்கணு ஃபர்ஸ்ட் எங்கயாது போறோன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கெளம்பி போகணு
கண்டிப்பா
ஆ அப்டி நாம முன்கூட்டியே யோசன செஞ்சு வாகனத்த சரி பண்ணி பாத்துட்டு நம்ம கெளம்பணு பெட்ரோல் இருக்கா அதுல பிரேக் புடிக்குதா அப்டிங்குறதெல்லா தெரிஞ்சுட்டு போனோன்னா ஒரு விபத்து தடுக்கறத வந்து தவிர்க்கலா வந்து
கண்டிப்பா
ஆ இத இப்ப நா சமீபத்துல பாத்தீங்கன்னா நெறையா விபத்துகள் வந்து ஏற்படுது இளைஞர்கள் தா அதிகமா வந்து இந்த வண்டிய வேகனமா வாகனத்த வேகனமா ஓட்டிட்டு போய் விபத்த அதிகமா ஏற்படுத்துறாங்க இது ஒங் நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந் து நேரடியா பாத்திருக்கீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு சொல்லுங்க ம் சொல்லுங்க
நீங்க சொல்ற மாரி எனக்கு இதுல நிறையவே எக்ஸ்பிரி அனுபவோ இருக்குது ஏன்னா நா ஒர்க் பண்ற துறையே மருத்துவத்துறை தா மருத்துவத் துறைல மருத்துவ துறையில ஒர்க் பண்ணம் போது நீங்க சொல்ற மாரி ஒரு நாளக்கி குறைஞ்சது ஒரு முப் இருபத்தஞ்சி பேரு ஆக்சிடென்ட் கேஸ்ல வராங்க விபத்து கேஸ்ல வராங்க சில பேரு பொழைக்கிறாங்க சில பேரு தலையில அடிப்பட் சிவியரான சில சில விஷயங்கள் நடக் கும் போது அவங்க இறந்தும் போய்றாங்க அத வந்து நம்ம தவிர்க் க முடியாத சூழ்நிலை ஏ அப்டி நடக்குது நா சொல்ற வர்றேன்னா நம்ம சாலை விதிகள பின்பற்றாதது தா ஒரு காரணமா சொல்லலா சாலை விதிகள நம்ம பா பின்பற்றாததுனா நம்ம சிக்னல் நின்னு போன்னா அப்பதா சிக்னல்ல ஜம்ப் பண்ணி போறது
ஆமாம்
அப்பறோ வந்து வேகங்கள்ல வந்து ஒருத்தன ஒருத்தன முந்தி செல்ல வ அவன வந்து இது பண்ண ஓவர்டேக் பண்ணி போறேன்ற பேர்ல அவன போயி இது இடிக்கிற மாரி போயி அவனு கீழ விழுறாங்க இவங்களு இடிக்கிறாங்க இவங்களு கீழ உழுந்துட்றாங்க
ம்
அப்பறோ ஹெல்மெட் அதாவது தலைக்கவச கட்டாயன்னு சொல்றாங்க தலைக்கவனசனுங்கறது அத வந்து பயன்படுத்துறது நமக்கு அது ஒரு இதுவா யா இது நெனைக்கிறாங்க சாலை விதிகளை பின்பற்றணு ஆ அதுக்கப்பறோ ஓவர்ஸ் பீடு அங்கவந்து அ நாப்பது ஸ்பீடு அம்பது ஸ்பீட்ல தா போணுன்னு சொன்னாங்கனா அப்ப தா அங்க அறுவதுல எழுவதுல போறாங்க இது ஒரு காரணோ இன்னொரு விஷயம் என்னனாக்கா ஆக்சிரன் அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமே நமக்கு முதல்உதவி செய்யறக்கூடிய சில விஷயங்கள் இன்னு மக்களுக்கு அது தெரியாம இருக்குது இப்ப ஒரு கண்டிப்பா முதல் உதவி செஞ்சு ட்டம்னா அவங்களுக்கு அந்த ரத்தம் போக்கு ரத்தப்போக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருக்காங்க ஒரு சின்ன சிவியரிஞ்சர் ம மைனராந்தாலுஞ் சரி மேஜர் இன்சுரியா இருந்தாலுமே
ம்க்கும்
அதுக்கான எக்ஸ்போஷர் வந்து மக்களுக்கு தெர்ல அது தொட்டம்னா நமக்கு என்ன கேளு போலீஸு வந்து கேஸ் புடிச்சிருவாங்க போலீஸ் நம்மள இது பண்ணிடுவாங்க அதால நம்ம ஆம்புலன்ஸ் வர வரைக்கு வெய்ட் பண்ணி அவன ஏத்தி விடலாமானு யோசிக்கறாங்களே தவிர மக்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டெய்ட் ஃபஸ்ட்டெய்டு பண்ற மாரியோ ஆனா சிலத வந்து காவல்துறைக்குப்போ காவல்துறைக்கு சொல்லிதா பண்ணுல வர எமர்ஜென்சில அங்க என்ன பக்கத்துல சோர்ஸ் இருக்குதோ அத பயன்டுத்தி அத அவன ஏத்தி ப்ரீபெய்டா அம்ச்சு வுட்டாங்கனா எங்களுக்கு சில அஞ்சு நிம்ஷத்துக்கு முன்னாடி வந்துந்தா இறந்துடாரு பத்து நிமிஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாருன்னு சொல்ற அளவுகுலா நாங்க பாத்துருக்குறோ எத்தினியோ கேசு எங்க எதர கண்ணு எதுருல நாங்க பாத்துருக்குறோ
ஓ ஓ
ஓ மருத்துவத்துறையில யொத்தினியோ நீங்க சொல்ற மாரி ஒரு நாளைக்கு பத்து பேர் வராங்கனா அதுல எட்டு பேரு ரே ரே ரேகுருப்ப எட்டு பேர் பொழைக்கிறாங்க ரெண்டு பேர் இறந்துடுறாங்க இதே ஒரு பின்னடைவு தானே
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ஹ முழுக்க முழுக்க நானு ஒத்துக்குவன் வந்து பாத்தீங்கன்னா தோழரே வந்து அ வாகன விபத்துல நீங்க இவ்ளோ மருத்துவத்துறையில வேலை பாத்த உங்களுக்கு இவ்ளோ அனுபவம் இருக்கும்னு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அதையே வந்து இது பண்ணிக்கிறே ஹ உங்களுக்கு எங்கள விட அதிகமா தெரிஞ்சிருக்கு இப்ப நீங்க பேசுறத வெச்சுதா நானு சொல்ற வந்து ஒவ்வொரு நாளு நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க நாங்க என்றா என்னைக்கோ ஒரு நாள் நாங்க பாக்கற்தே வந்து மனசு பதரு வந்து பாத்தீங்கனா ஏன் இந்த புள்ளைங்க இவ்ளோ வேகமா போகுது வந்து அப்டின்னு அந்த வாகன த வந்து பாத்தீங்கனா சத்தோ இருக்கோ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்க்கு கேக்கோ அந்த வண்டியோட வேகோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பின்னாடி வேற உக்காந்துட்டு போவாங்க பசங்க பாத்தீங்கனா ரெண்டு பேரு மூணு பேரு செல நேரோ நாலு பேர் கூட பாத்தீங்கனா இளைஞர்களுக் உகாந்துட்டு போவாங்க அப்ப என்ன நெனைக்க தோணுனா இந்த பெத்த மனசு எப்புடி அனுப்பிருக்கு உக்க பார்த்து போகுங்க அப்டின்னு சொல்லிதா அனுப்புவாங்க இந்த பசங்க என்னா பண்றாங்க அந்த ஒரு வே வேகத்துல வந்து களம்பி போயிற்றாங்க அங்க விழுந்து கெடக்கறப்ப பாக்குறப்ப ஒவ்வொரு பெத்த தாயு காலையில அனுப்புறப்ப புள்ள சாந்திரோ பத்திரமா வருவான்னு நெனைச்சுதா அனுப்புவாங்க இந்தம் கொழந்தைங்களுக்கு என்னன்னா அத பத்தியே தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சே தெரிஞ்சிதா தவறு செய்யறாங்க தெரியாம செய்யல என்ன பொறுத்த வரைக்கு நா அததா சொல்லுவே வந்து
அது இன்னோரு காரணன்னனாக்கா நீங்க சொல்ற மாரி இப்ப வண்டிகள் வந்து நம்ப ஒரு காலத் துல வந்து இந்த டி வி எஸ் பிஃப்டி ஒரு காலத்துல நம்ம சைக் கிள்ள போய் படிச்சே நான்லா சைக்கிள்ள போயி ரொம்ப தூர போய் படிச்சுட்டு வந்தவ நானு சைக்கிள ஓட்டி தா நா படிச்சே
ம்
சைக்கிள்ளயேதா காலெஜ் வரைக்குமே படிச்சே இப்ப வந்து பன்னெண்டாப்படிக்கும் போதே மோட்டார் சைக்கிள் வாங்கிகுடுத்துறாங்க அது ஒரு காரணோ கண்டிப்பா அது ஒரு காரணோ இன்னோரு விஷ்ய என்னனாக்கா வண்டி வந்து சி சி வேகோ இ இந்த இத்தன சி சி நூத்தி அம்பது சி சி எர்நூத்தம்பது சி சி நூத்தி அம்பது சி சி அப்டின்னு ஒரு சிசி கணக்குல போது அந்த வேகங்கள் வந்து ஒரு நீ வீட்டுக்கு வந்து நூத்தி அம்பது கிலோ மீட்டர் வேக போற வண்டில வா வாங்கனானா நம்ம ரோடு அது மாரி இருக்குதா நம் பாக்குறாங்க மொத நம்ம ரோட்ல வந்து ப்ராப்பரான ஸ்பீட் ப்ரேக்கர்ல இது அடிச்சிருக்காங்களா கலர் அடிச்சிருக்காங்களா ஸ்பீட் ப்ரேக்கர் எங்க இருக்குதுனு நமக்கு தெரியாமலே சில பேரு வுழுந்து சாவுறாங்க அது ஒரு காரணோ இன்னோரு விஷ் நம்ம ரோடு வந்து ப்ராப்பரான பள்ளங்கள் மேடுகள் இல்லாம இருக்குறதா பாத்து அந்த ரோட்ல ஓட்டுறாங்களானா அதுவு பாக்குறது கெடயாது இன்னோரு விஷயோனாக்கா எதுர்ல மாடு வருதா ஆடு வருதா நாய் வந்து குறுக்க வந்து சாய் இறந்துட்டு இருக்காங்க வண்டில அடிப்பட்டுன் சொல்றாங்க இதெல்லா சொல்லு போது விலங்குகள் வந்து இடையூறு பண்ணுதுன்னு சொல்றாங்க அதெல்லா வந்து நம்ப அப்போ நம்ப வந்து ஒரு இந்த ரோட்ல வந்து அம்பது கிலோமீட்டர் வேகத்துல தா செல்லணு நாப் முப்பது கிலோ மீட்டர் வேக தா போனு போர்டு வச்சிருக்காங்க அப்றொ டேக் டைவர்ஷன் சொல்றாங்க ஆனா டெக் டைவர்ஷன் நம்ம இன்டிகேடர் போடுறது அத பய அத பய அத போடுறதே கெடையாது அவ பாட்டுக்கு போறா அவ பாட் கட் பண்ட்டு அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க டேக் டைவர்ஷன்னு டேக் டைவஷன் போட்ற எடத்துல இவ இப்ப வலைய போறான் தெரிஞ்சா அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து மீட்டருக்கு முன்னாடிய அவனுக்கு தெரியப்படுத்தனு இண்டிகேட்டர் போட்டு நம்ம வலைய போறோன்னு அதையு செய்றதில்ல இப்போக்கற எங்ரேஸ்சரு டக்கு டக்கு டக்குன்னு அப்டியே கட்டு அடிச்சி கட்டு அடிச்சி ஓட்ற மாரி ஓட்டிட்டு போயிட்டே இருக்குறாங்க இன்னோரு காரண என்னன்னா மக்கள் வந் ம பெத்தவங்களு நம்ம பள்ளிக்கு இந்த இந்த வண்டி வாங்கி குடுக்குறோமே இத வச்சு அவ என்ன பண்ணுவா ரேஸ் உடுறாங்களே ரேஸ் இப்ப ரேஸ் உடுற ஒரு கலா சாரோ வந்து போச்சு இந்த கலாச்சாரங்கள் வந்து கண்டிப்பா அந்த கலாச்சாரங்கள் நம்ம வளந்து வளந்து வளந்து வளந்து வர இது எங்கனா இது பண்ணுவாங்களே நம்ப பெத்தவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிமாட்டுது பைய ஆசப்படுறா வாங்கி குடுத்துட்டோ இதால என்ன பிரச்சன வரப்போதுனு அப்றோ வந்து அவ வுழுந்தது அப்றோ தா அடிபட்டதுக்கு அப்றோ தா யோசிக்றாங்க அது வரைக்குமே அவ வண்டிய அவ ஆசப்பட்டதல்லா என் புள்ளைக்கு கெடைக்கணோ நம்பதா அப்டி இருந்துட்டோ அப்டின் வாங்கி குடுக்குறாங்க அப்டி இருக்கவே கூடாது நம்ப புள்ளைக்கு இப்ப எதுனா தேவயோ அத மட்டுதா செய்யனு எது அவன தகுதிக்கு மீறி அது ஆசப்பறானோ அத அவ கண்டிச்சி வச்சு இவனுக்கு இப்ப தேவல்ல அதுக்கான நேரோ போது நா கண்டிப்பா வாங்கி தரணு பெத்தவங்களு சொல்ல மாட்றாங்க அப்றோ பொறுப்பான விசயோ சாலை விதிகளை பின்பற்றுங்க போற வண்டி ஓட்ற தப்புல அது ஓட்ற தப்புல செரி எதுர வர எப்டி வர நமக்கு தெரியாது நீ நேரா நீ வந்து நேர்மையா போனு நீ வந்து சில விஷயங்கள கவனிச்சு போகனு சொல்றமா அது சொல்றதுல்ல பிரெண்ஸு கூட நீங் போய்றீங்க அத சினிமா ஓட்ற ஹீரோ ஓட்ற மாரி நம்மலு ஓட்டணுனு நெனக்கிறது தப்பு நம்ப ஹீரோவா இருக்கனு அவங்க வந்து ப்ராப்பரான சில விஷயங்கள கத்து குடுத்ததுக்கப்புறந்தா அவங்க ஹீரோவா அவங்க முயற்சி பண்றாங்க அது கூட அவங்கதா பண்ணாங்களான்றது நமக்கு தெரியாது டூப்பு போட்டு கூட பண்ணலா
கண்டிப்பா தோழரே நீங்க இவ்ளோ விஷ்யோ வந்து சொன்னது உண்மேலே எல்லாமே ஏ ற்றுக்கொள்ள கூடியதுதா வந்து நீங்க இந்த பெற்றோர் மேல சொன்னீங்கள ஆரம்பத்திலேயே அந்த காலத்துல பாத்தீங்கனா வாத்தியார் அடிச்சு வளப்பாங்க வந்து பாத்தீங்கனா பெற்றோர்களு அடித்து வளப்பாங்க இப்ப எல்லா என்ன பண்ணிறாங்க பெற்றோர்கள் வந்து அடிக்கிறதே கெடையாது எல்லாருமே வந்து என்னது ஒரு புள்ள வச்சிருக்கே அவனுக்கு செய்யாமலையா அவ ஆசப்பட்டத செய்யாமலையா அப்டிங்கிற அந்த நெனப்புதா வருதே தவர அவ வாங்கி குடுக்க கூடியப் பொருள் அவனுக்கு எந்த விதத்துல பயனுள்ளதா இருக்குங்கிறத கொஞ்சோ சிந்திக்க தவறிர்றாங்க பைய ஆசப்பட்டாங்கறதுகாக ஆர் ஒன் ஃபை வாங்கி குடுத்தர்றாங்க கடைசில அது என்னாப்புது அந்த வாகனத்துக்குப் பெயரே வந்தேய் எம வாகனனொன் சொல்றாங்க இப்போ வந்து ஏனா அதுல பயணிக்கிறவர்கள்தா அதிகமா வந்து இளைஞர்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகறாங்க விபத்துக்கு காரணமு அதிகமா அந்த வண்டிதா வந்து
ம் ம் அது மாதிரி வண்டிய அந்த மாரி வாகனங்கள வந்து தட செய்யணுன் நா சொல்றே இன்னொரு விஷ்யனாக்கா நம்ப லைட்டுகள் வந்து நம்ம இருவுள இரவு நேத் த்துல் லைட்டு வந்து நம்ம கண்ணப் பறிக்கிற மாரி சில லைட்டுகள்லா வந்து யூஸ் பண்ணாதாங்க அதாவது இந்த வண்டிக்கி இந்த கெப்பாசிட்டி லோடு வண்டி இது அந்த லைட்தா யூஸ் ப்புனு சொல்றாங்க ஆனாப் பசங்க வந்து தகுதிக்கு மீறி இந்த இந்த ல கலர் லைட்டுகள் போர்றது கண்ணுல் நம்போ எதுற வரவனுக்குக் கண்ணப் பதிக்கிற மாரி சில வண்டிகள் யூஸ் பண்ண சிக் க்கர் ஒட்டமா இருக்கிறது சில விஷியங்கள் போலீசு வந்து நா அப்டி நா சொல்லம் முடியாது குத்து மதிப்பா எல்லாரயும் நம்ம தப்பு சொல்லகூடாது நம்ப ஒழுங்கா இருந்தா மத்தவங்க திருந்துவாங்கன்றத நம்ம புரிஞ்சிக்கிணு மொதல நம்போ வந்து நம்ம சேஃப்டிய பாத்துகினு நம்ப ஒழுங்கா ஒரு சாலை விதிகளப் பின்பற்றிட்டு நம்ம போனு ஒரு வேலைக்கி நம்ம போறனா பத்து நிம்ஷம் நீங்க சொல்ற மாரிப் பத்து நிம்ஷ முன்னாடியே போயிட்னு இல்ல ஒரு அரம்னேர் த்துக் முன்னாடியேப் பிரீப்பே போட்டா கெளம்பிட்னு அதியுங் கெளம்ப மாட்றாங்க நம்ப இப்ப எட்டு மணிக்கு வேலனா எட்டு எட் ஏழு அம் ப்பதஞ்சிக்தா வண்டியே எடுகறோ ஆது அந்த மாரி சூழ்நிலைல நம்ம இருக்கும் போது நம்ம என்னப் பாலோப எப்டி வேகமா ஓட்னாலு இப்ப இருகற எல்லா எல்லா ஏரியாலியுமே நகர்ப்புறமா இந்தாலு சிட்டி அ நகர்புரத்திலியா இந்தாலு கிராமப்புறத்திலியா இந்தாலுமே ட்ராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணு நகர்புறத்தல நமக்கு ஏழு அம்பது ஏழு எட்டு மணிக்கு வேலனா நம்ம ஏழும ஆறு அம்பதுகே இங்கிருந்து கெளம்பி போற அளவுக்கு நம்ம இருக்கணு ஏனா இப்ப எல்லாமே ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ் செல்றப் பசங்களு இருப்பாங்க நம்பால அவுங்ளு பாதிக்கிறாங்க எல்லாருமே வேலைக்குச் தல்ற ஃபேமிலியா இருக்கிறாங்கன்னா அவுங்குளுப் பாதிப்பாங்க இதலாம் நம்ம கருத்தில் கொண்டு சாலை விதிகளைப் பின்பற்றினாலேப் போதுமானது இன்னொன்னு நம்ம சேஃப்டி பாதுகின்னா தலை கவச அணியனு தலைக்கவனச இல்லைனா இன்னொரு விஷ்யோ குடித்திட்டு மது ஓட்ற வண்டி ஓட்றவங்கள கொஞ்சோ கம்மி பண்ணு அது சொல்லணு அதுதா சொல்லணு முதி முக்கவாசிப் பேருங்க போதய ஏத்து குடி பழக்கத் தால அடிமையவா அக்சிடேன்ட்டாவங்கதா அதிகமா விபத்துக்குள் அதிகாரமா அதிகமா இருக்க அவுங்களால எதர வரவுங்களு அடிபர்றாங்க
கண்டிப்பா எந்த தவறுமே செய்யாம எத் எதர வரவுங்களு வந்து அடிப்பர்றதுக்கான மெயினான காரண வந்து நீங்க சொல்ற இந்த மதுங்கற ஒன்னுதா வந்து தோழரே வந்து பாத்தீங்கனா அத அவுங்க கொஞ்சத் தவிர்த்துட்டு வீட்ல சாப்ட்டுட்டு ச சாப்டமா படுத்தமானு இருந்தா இந்த விபத்த வந்து தடுக்கலா வந்து வாகனோ ஓட்றப்போ அந்த ஒரு சூழ்நில இருக்குங்கும் போது அப்போ நா வந்து இந்த மதுங்கறது ஒன்ன அ தவிர்த்தாலே கொஞ்சோ ஆக்சிடென்ட் இல்லாம இருக்கு
இன்னொரு விஷ்யோ நம்பவு மது பழக்கத்தையு இதுப் பண்ணனு அதுக்கான மதுப் பழக்கத்த வுட்றதுக்கான சூழ்நிலைய உருவாக்கணு மது இல்லா தேசத்தையு உருவாக்கணு சாதி உயிர் இல்லாத சாதை விளிகிள உயிர் இல்லாம ஒரு ஒருச் தேசத்த உருவாக்குன் நா நம்பறே அது மேரி எததோச் தீம்ஸ கொண்டுவ எதாவது ஒரு நம் முடிந்தளவுக்கு நம்பளோ நம்மளு அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணு நம்ளு நாலு பேருக்கு சொல்லணு நம்ம சொல்றத பத்தா என்னடாப்டில்லா பேசுறாங்க நனைப்பாங்க அத கருத்துக்கள உள்வாங்கறவளுக்கு நம்ம சொல்லிதா ஆவனு வாங்க கேக்குறாங்க கேக்கல நம்ம கருத்துக்களை நம்ம என்னைக்கு போல சொல்லிவஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணு அது என்னைக்காது ஒரு திருக்கட்டாதுக்கே அது ஒரு மாற்றத்த கொண்டு வரு மாற்றத்த கொண்டு வராதெல்லா இல்ல இந்த மாற்றத்த கொண்டு வர நம்மளு அயராத ஒழைக்கணு அதுக்கான நீங்களு உங்க பசங்கட்ட சின்னதிலே சொல்லி வளக்கணு அவங்க என்னென்ன தேவைகளோ அப்பப் அந்த வயசுக்கு என்ன தேவயோ அத மட்டுமே குடுத்து வளக்க பழகிக்குங்க இதுதா என்னோட கருத்துமா
சரிங்க தோலே ரொம்ப ரொம்ப நன்றி தோழரே இத பத்தி நம்ம அடுத்த காலர்ல அடுத்த அழைப்புல வந்து நம்ம தெளிவா பேசுவோ தோழரே, ரொம்ப நன்றி தோழரே.
நன்றிங்க